அவனுக்கு அந்த மாதிரி
எந்த மாதிரி ப்ரோ
ஆ ஃபைவ் கால் பேசுங்க அப்டின்ட்டு
அது மேல ஒரு அண்ண ப்ரோ
செரி செரி அவர் தா ரெஃபர் பண்ணாங்களா உங்கள
ஏ ப்ரோ அந்த மாரி வந்தா இன்னா
தெர்ல எனக்கு அதா நீங்கயார்ட்டுனா கேட்ருப்பீங்கனாலா கேட்டே என்னான் தெர்ல எனக்கு வந்ததில்ல அந்த மாரி
போக போக வருந்து
போகப் போக வரும்மா
ம் நீங்க அப்ப பேசினீங்கோ அஞ்சு கால் முஞ்சோனே நா பண்றே தொடர்ந்து அஞ்சு கால்
பண்ணு ப்ரோ நீ எத்தனி கால் பண்ணாலும் நா எடுப்பே எனக்கு வந்து வேலையே இத்தா
ஓகே ப்ரோ
சும்மா சுத்திட்ரிப்போ அவ்ளதா
ம் ஃப்ரீ தானே ப்ரோ எனி டைம்
எனி டைம் ஃப்ரீ ப்ரோ ஆன என்ன டாஸ்க் முடிய போதுல்ல
ம் இன்னொ எத்தன டாஸ்க் ப்ரோ நீங்க முடிக்கணு
இ இன்னு ட்வெண்ட்டி எயிட் ப்ரோ
பூண்டி இப்பதா ரெண்டு கால் முச்சிருக்கீங்களா
ஆமா ஆமா
நானு இப்பதா ப்ரோ ஒரு செவன்டி ஒன் முடியணு ஆ சொல்லுங்க ப்ரோ சி டவெண்ட்டி ஒன்
இன்னு அவ்வளொ முடிக்கணுமா
ம்
முடிச்சர்ல்லா வுடு ப்ரோ நாளைக்கே நீ லீவ் மட்டு போடு ப்ரோ நா அப்றோ சொல்றே
லீவ்வா என்ன ப்ரோ பாக்குறே ப்ரோ
சேரி நீங்க போயிட்டு தா வாங்க ரெண்டு மள்ல இருந்து பேசனோட முடிச்சடலா எந்த காலேஜூ படிக்கிறீங்க
ஆ நா காலேஜ் பேர் சொல்லாமா சொல்லக் கூடாது
செரி செரி ஆமா சொல்ல கூடாது தெளிவாதா இருக்கீங்க நல்லா சொல்லி கொத்து ஆப்குள்ள விட்டுக்குறாங்க உங்கள
ஆமாம் ப்ரோ
உம்
இல்லன்னா பாயிண்ட் மைனஸ் ஆகு
ம் அப்றன்ன ஐடியா
அம்மா காலேஜு முட்ச்சுட்டு ரெண்டாவது டிகிரி எப்படிக்க ஏ டூரு போலாங்ற ப்ரோ ஃரெண்ட்ஸூ
எந்த ஊரு ப்ரோ
யோசிகிறே
எந்த ஊர் போ போறீங்க
நீன்னா சொல்றீங்க ப்ரோ போட்டா வேணாமா
போ ப்ரோச் இப்ப போகாம எப்போ போவீங்க
உம் ப்ரெண்ட்ஸ் கூட போது அதுவு காலேஜ் பிரெண்ட்ஸ் கூட இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு
அட்த்த வாரொ ஞாத்திக்கெழம போலான்றாங்கோ போன ஞாத்து கெழம ஃபால்ஸ் இக்குன்றாங்கோ
என்னா ஃபால்ஸூ
தெர்ல ப்ரோ ஃபால்ஷுனு மொட்டையா சொல்லி வுட்ருக்காங்கோ
நீச்சல்லா தெரியுமா
ஆ
நீசல்லா தெரிமா ப்ரோ
புரில ப்ரோ நியூசிலாண்ட்னா நீச்சலா ஆ தெரியு ப்ரோ
ஆ அலா ஸேஃப்பா போனு ப்ரோ எதாச்சு பசங்க அவ்ளோ போய்ட்டு எதாச்சு ஆயிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க
நீச்சல் தெரியு ப்ரோ அதெல்லா கதுக்கா தப்பிச்சு வந்துர வேண்டிதா
தப்பீங்களா
ம்
வீட்லலா பர்மிஷன் தந்துடுவாங்களா போறதுதுக்கு
கேக்கனு அதுக்கு
ம் ஜாலி கேரெக்ட்ரா அம்மாப்பாலா
ஆ புரில ப்ரோ
ஜாலி கேரக்டர்ஸ்ஸா
ஆமா ப்ரோ ஒரு ஒரு வாட்டி படிக்றப்போ படிப்பா படினப்போ படி படினுவா ஜாலியாருப்ப ஜாலியாரு புரில ப்ரோ
ட்வெல்த்துல எவ்ளோ மார்க் எடுத்தீங்க
ட்வெல்த்துல வந்து தே மு முன்னூத்தி இருவத்தி ஒன்னு
என்னா குரூப் ப்ரோ ட்வெல்த்துல
ட்வெல்த்துலயா சைன்ஸ் குரூப் ப்ரோ
சைன்ஸ்ஸா ம் போன ஓட்டோ அது மழ வர மாரி இருக்கு ப்ரோ மழ வர மாரி இருக்கு இங்க
நீங்க எந்த ஊரு ப்ரோ
நம்ப திருவள்ளூரு
திருவள்ளூரா இங்க மழ வர மாரி மழ வர மாரிலால்ல ப்ரோ
ஆ வெயில் அடிக்கிதா நல்லா
இப்பதா வெயில் கொஞ்சோ லைட்டா வந்தா வந்த்ரு
ம் காலேஜ்லா எப்டி ப்ரோ நல்லாருக்கா புடிச்சிருக்கா இல்ல இந்த காலேஜு வி ட்டு இந்த காலேஜ் சேந்துட்டமே அந்த மாரி எதாச்சு தோனுதா
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ ஜாலியா தா ப்ரோ அதுவு இல்லாம மழ வரம்போது சில்லுனு ஒரு கா சார் அடிக்குல அந்த உங்களுக்கு புடிக்குமா ப்ரோ அந்த கள் கிளைமெட்டு
வாசன ஒன்னு வரு மண் வாசனை
ஆ மண் வாசன சில்லுனு காத்து
புடிக்கு ஆனா ரொம் நல்லாருக்கு ரொம்ப மழ பேஞ்சோ புடிக்காது
ம் அளவா
ரொம்ப மழ பேஞ்சா கரண்ட்டாப் பண்ருவாங்க மரோலா கீழ வுழ்ந்துரு அதுப்ப சத சத சதனு இருக்கு எங்க போனாலு
அங்க அங்கன்ட்டு தண்ணி நெரம்பிடு
ம் ம் அது புடிக்காது உங்களுக்கு
எனக்கு மழ பேஞ்சா புடிக்கு ப்ரோ காலேஜு லீவ் வுட்டா இன்னு ரொம்ப புடிக்கு
ப்ரோ போயே ஒர் நாள் தா ஆவுது நீ ன்னா ப்ரோ
ப்ரோ என்னன்னே தெர்லப் ப்ரோ லீவு போட்டு அந்த டுவெல்த் லீவு வீட்லே இருந்துட்டு பழகிச்சா அதா ப்ரோ இன்னைக்கு லீவ் போட்டே
டெய்லியு போட்டுருங்க அவ்ளதா வீட்ல திட்டுவாங்ள
திட்டு வாங்கலா அடிச்சு சாவச்சே போட்டுருவாங்க பீஸ்சல்லா அதிகமா இருக்குது அவ பீஸ் கட்டு படிக்லனா என்ன சொல்லுவாங்க வீட்ல மூ மூணும் நாதா கேட்டே மூணு மாசத்துக்கு அறுபதாயிருப
சூப்பர் எப்டி லோக் கலா இல்ல காலேஜ் பஸ்சா
காலேஜ் பசங்கதா ப்ரோ
காலேஜ் பஸ் தானா
ம்
ஆ வெறுப்பா இருக்கு ப்ரோ வண்டியில எவ்ள தூர ட்ரவல்லு காலேஜூக்கு
அது கொஞ்ச தூரம் ப்ரோ
என்ன ஒரு இருவது கிலோமீட்டர்
ஆ
இருவது கிலோமீட்டர்னா பக்கத்துலதா தூரல்லா இல்ல எ ஃப்ரெண்ட்ஸ்ல்லா நா படிக்க சொல்ல எண்பது கிலோமீட்டர்ல்லா வந்துக்கிறானுங்க ஆ கரக்டா சொல்லணுமான
கர்க்டா சொல்லனும்னா தெர்ல ப்ரோ என்ன பரா தெரியு
எவ்ளோ நேர ட்ரவல் பண்ணிந்தீங்க வண்டில ஏற்னா சொல்லுங்க
ஒன் அவர் அவும் ப்ரோ
ஒன் அவரா அப்பனா ஒரு இருவத்தஞ்ச்சு இருமு முப்பது இருக்கு ப்ரோ அதுக்குள்ள தா ப்ரோ இருக்கு
தெர்ல ப்ரோ யாரு இது ஒன் அவர்க் வே ஒரு வாட்டி கொஞ்ச லேட்டா ஆவு ப்ரோ ஒன் அவரு ம் டிராபிக்காக இருந்தா ஒன் ஒன்ற அவர் ஆயிடு
ம் இப்பகூட பேக்ரவுண்ட்ல ஏதாச்சி சத்தக் கேக்குது
யாருக்கு ப்ரோ உங்களுக்கா
ஆ உனக் கேக்குதா
இல்ல ப்ரோ கேக்கல ப்ரோ
ம் செரி செரி
குருவிய தொறத்திட்டீங்ளா ப்ரோ
தொரத்தல கத்திட்டுதா இருக்கு அத கேட்டே சத்த கேக்குதா அப்டி ம் கொஞ்ச தள்ளி வண்ட்டே அத கேக்கல போல
கேக்கல கேக்கல
ம் டூர் எப்ப போறீங்க ப்ரோ
டூரு அடுத்த சாட் சண்டே
சண்டேவா
ம் சாட்டரே இல்னா சண்டே புரியல ப்ரோ
கண்டிப்பா போயிடுவீங்ளா
போயிட்டு தா ஆவணு ப்ரோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்சு
ஆ கேல்ஸ்லா வருவாங்களா
ஆ
ப்ரோ பொய் தானே சொல்றே நீ எப்டி ப்ரோ
கேர்ள்ஸ வந்து எப்டி சொல்றதுனா எ ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனோட லவர்
அவுங்க ஒருத்தவங்க மட்டு வருவாங்க நீ உங்காள கூட்டு போறது
நா வந்து ஃப்ரெண்ட்ஸ் தா ப்ரோ
ஏ லவ்லா இல்லையா
இருக்குது ஆனா அவுங்க வீட்டு அனுச்சு விட மாட்டறாங்கோ
லவ்லா பண்றப்ப ஜாலியா இருக்கற
ஆமா ஆமா ஆனா பக்கத்து வீடுதா ப்ரோ ஏந்து ஒரு ஒரு பில்டிங்னா ஒரு பில்டிங்க தள்ளி
அல்ல ஆப்புல சேத்து உட்டு ஜாலியா பேசுறது
ப்ரோ அது ஏத்தனு ப்ரோ எவ்வளோ கஷ்டம் ப்ரோ
என்ன ப்ரோ ப்ரொஃபைல்ஸ்
அவுங்க வீட்டு்ல ஃபோன் ஃபோன் தந்துக்கே யோசிக்கிறாங்க ப்ரோ என்ன பண்றது
நீங்க எதாச்சு கேஸ் பண்ணிட்டு இருப்பீய
ஆமா ப்ரோ எடி ப்ரோ கரத்தா சொல்லீங்க
ஆர்வத்துல வீட்ட எனா பண்ணின்னிட்டு இருப்ப எல்லதாச்சு வீடியோ கால் கீடீயோ கால் பண்ணிட்டு இருப்பே
வீடியோ வீட்டுல பேசுன ப்ரோ சும்மா அப்டி
ஆ ஆள் பாத்துட்டாங்களா
ம் அவுங்க தாத்தா பா லாஸ்ட்டானா பிளஸ் டூ முடியும்போது
பிளஸ் டூ முடியும்போது பாத்தா
ஆ இப்போ ஒரு பாத்துங்க ப்ரோ பேசனதா அப்போ ப்ரோ ஆ வீட்டுல வந்து எட்டி எட்டி பாப்போ
ம் நீங்களு எட்டி எட்டி பாப்பீங்க
ம்
எட்டி எட்டி பாத்தே வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கீங்க லவ்வ
ஆ நா பண்றது ஃபோன் வாங்கி குடுத்தாங்கன்னா நல்லா இருக்கு என்னது ப்ரோ
ஒரே காலேஜ் போடுறதா
ஒரே காலேஜ் தா ப்ரோ
ஒரே காலேஜ் தான அப்ப போ சொல்ல பேசலாமே
ஆ இது திங்க்கெழமே வரல செவ்வாய்கெழம வரல என்ன பண்றது நாளைக்கு வந்ச்சுன்னா பேசினே இருக்கலா
கிளாஸ
புரிலே ப்ரோ பக்கத்துக்கு ஓ பக்கத்து கிளாஸ் ப்ரோ ந இன்த கிளாஸ்ன்னா அந்த பு பக்கத்துலயே
ஆ
நானு பக்கத்து க்ளாஸ் போலான் நெனைக்கிற
மாறிடுங்க ப்ரோ இப்பியே அதுக்கப்றமாலா மாற உட மாட்டாங்க
ஆ சிக்ரமா மாறிரு இந்த க்ளாஸ் எனக்கு புடிக்லேன்ட்டு
நா இப்பேய மாட்டின்னா மாறவிடுவாங்க அது அப்புறோ மாற விட மாட்டாங்க
தோட காலேஜ் செகண்ட் இயர்ல தா மாத்திவுவாங்க
ம் ம் இல்ல அவ்ங்கள வர சொல்ட்டுருங்க உங்க க்ளாஸ்க்கு
அதெல்லா எப்டி ப்ரோ நா போனா பிரச்ன இல்ல அவ்ங்க வந்தா அவ்ங்க அம்மா பாத்து எதுக்கு காலேஜே சேர மாட்டாங்க அந்த காலேஜ் முடிச்ட்டு ஆ என்னது ப்ரோ
உங்க வீட்ல கேட்டா நீ என்ன சொல்லுவ
எனக்கு புடியில்ல சொன்னா மாத்தி தருவாங்
ஆ சூப்பர் சூப்பர் அப்ப நாளைக்கு வருவா அவன்ட்ட ஜாலியா பேசு
ம் வந்துச்னா நல்லாருக்கு
ஆ ஃபோனு ஏ இன்னு வாங்கி தர்ல
எனக்கு வாங்கி குத்துட்டாங்க ஃப்ரோ அவங்களுக்கு இன்னு வாங்கல தெர்ல ப்ரோ அவ்ங்க வீடு கொஞ்சோ கஷ்டோனு நெனைக்றே
நீ வாங்கி தர்ணுல்ல நீ பேஸ்ணு நீ தா வாங்கி தர்ணு
இருங்க ப்ரோ நா வாங்கி குத்தனா ஏது ஃபோனுன்டு கேட்டாங்கன்னா என்னா பண்றது ப்ரோ
லைட்டா மண்ணுங்கின்னு தடவிட்டு இது கீழே கெடச்ச மாரி செட்டாப் பண்ணிணுமாம் ஃபோனு கீழ கெடச்சதுமோ அப்டின்னு எடுத்து போய் குட்துண்ணு
இப்டி ஃப்ரோ செகண்ட்ஸ் வாங்னாதா கேமரா குவாலிட்டி அதெல்லா கொஞ்ச இதுவா போ ச அப்டிர்ந்தாலு லாபுக்கு போன்னுல்ல ப்ரோ அப்டி மேல லாக்கு போட்ணு பர்கர் போட் லாக் எடுக்கணு எவ்ளோ தலவலி அவ்ங்க அதுக்கு ஃபோனே வேணா வித்துறுன்ருவாங்க ப்ரோ ம்
சேரி ப்ரோ
காக்கா சத்த கேக்குது ஃப்ரோ
ஆ கட் பண்ணிட்டு பண்ட்டுமா செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு
ம்
பண்டுமா
ஹலோ ஃப்ரோ டைம் முடிஞ்சுச்ச நே எனக்கு அடுத்த கால் பண்ணுங்க பேசலா ம் செட்டாவாது